என்னமா . ஆஹ ஹலோ.
ஆஹ சொல்லுங்க சார்.
ஆஹ சொல்லுங்மா.
மறுபடியு லாக்டவுன் வந்துச்சு. நா நீங்க எல்லா ஜாலியா இரு. ப்பீங்க ஆனா நாங்க மட்டு வஃர்க் போனு.
அதா உங்களுக்கு சொல்ற நீங்க சேஃபா இருங்க அப்டின் சொல்ட்டு.
என்னதா இருந்தாளு.
ஆஹ.
கேக்குதா.
கேக்குது கேக்குது சொல்லுங்க.
ஆஹ என்னதா இருந்தாளு பேஷன்ஸ் கூட டீல் பண்னும் போது என். னு புரடெக்க்ஷன் இருந்தாலு. மே தெரியாதுல்ல சோ வைரஸ் எப்டி அஃபெக்ட் பண்ணு. அதா சோ பாக்லா.
இல்ல அந்த வைரஸ்க்கு கிட்டதட்ட இல்ல மேம் அந்த வைரஸ் வராது வராது. முன்னாடியே கண்டிப்பா மருந்து கண்டுபுடிச்சிருவாங்க.
கண்டுபிடிக்கிறதுக்கு பஸ்ட்டு அதுக்கான பேஷன்ஸ் வேணு வைரஸ் என்ன வைரஸ். வைரஸ்னு கண்டுபுடிக்கணு. அதோட ஸ்ட்ரெக்சர் மாஸ். அப்பாலஜி இதெல்லா. கண்டுபுடிச்சாதா வந்துட்டு. செகண்ட் விஷியோ வேக்சினேஷன் கண்டுபுடிப்பாங்க.
ஆமா.
சோ அது என்னனே இன்னு நமக்கு தெரியல ஜஸ்ட் ரேக்லருந்து வந்திருக்குன்னு மட்டு தெரியு. அதோட இம்யூன் சிஸ்டம் எதுமே நம்ம. தெரியாது.
ஆமா.
சோ பாக்லாம். எவ்ளோ சீக்கிறோ கண்டுபுடிக்கிறாங்களோ அவ்ளோ சீக்கிறோ டெத்து கம்மியா இருக்கு.
ஆஹ நீங்க வந்து. உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்களு வந்து சேஃபா பாத்துக்கங்க அவ்வளதா நா சொல்லுவே
ஆமா சார் இப்போ உம் உங்களுக்கு ஒரு விஷ்யம் தெரியுமா இந்த சிக் கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் இதல்லா இருக்குல்ல
ஆமா சிக்கன் குனியா உம்
அ அதோட வேக்சின் எங்க இருந்து எடுத்தாங்கன் தெரியுமா
தெரியலயே மேம் நீங்க தா மெடிக்கோ ஃபீல்ட்ல இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க கேப்போ தெரிஞ்சுக்கலா
அது வந்துட்டு அக் ச்சுவலா ஆ சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா ஆ இந்த ஸ்மால் பாக்ஸ் வைரஸ் வந்த பேஷன்ட்ஸ் வந்துட்டு வந்துட்டாங்க வந்து அவுங்ககிட்ட இந்த மாரி ஆயிருக் க்குன் சொல்ட்டு சொன்னாங்க சோ அவர் என்ன பண்ணாரு ன்னா அந்த சாம்பிள்ஸ ஃபர்ஸ்ட்டு கலெக்ட் பண்ணாரு மீன்ஸ் அந்த பபுள் மாதிரி அந் த எடத்துல வந்திருக்குல்லையா
ஆமாமா
ப்போ அந்த சாம்பிள வந்துட்டு எடுத் த்துட்டு ஒன் வீக் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவரு எதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போயி ட்டாரு சோ வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன் வீக் கழிச்சு மறுடியு வந்து சிரி ஆக்சுவலா அது வந்து து வச்சதே அவர் வன்ட்டு மறன்ட்டாரு இந்த மாரி ஒரு சாம்பிள் எடுத்து வச் சிருக்கோ அப்டின்றத சேரி ஓக் கே அப்புடி சொல்ட்டு மறுடியு அவர் வந்து பாக்கும் போது அந்த சாம்பிள் வந்துட்டு இருந்துச்சு சேரி ஒன் வீக் ஆச் சுல ஜஸ்ட் நம்ம மறுடியு இதுவே இன்ஜெக்ட் பண்ணி பாக்கலா என்ன நடக்குது அப்டின்றதுனால அவர் சயின்டிஸ்ட் தானே சேரினு சொல்ட்டு அவரு வந்து எடுத்து எடுத்து மறுடியு சேம் பேஷண்ட்க்கு வந்து இன்ஜெக்ட் பண்ணாரு அப்ப அது என்ன ஆச்சுன்னா வித்தின்ன் ஒரு டூ டேஸ்க்குள்ள அது வந்துட்டு ரெடியாயிடுச்சு
ஓ ஓகே ஓகே ம
அப்படிதான் அ அ இந்த மாரிதான் இந்த ஸ்மால் போக்ஸோட வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாங்க
ஓ எப்டி இந்த வைரஸ் வராதுக்கு முன்னாடியே கண்டு புடிச்சிருவாங்க எப்படியும் அந்த அளவுக்கல்லா இருக்க கொரோனாவாலவு கூட வீக்காலா இருக்காது
ஆமா ஒயின்னு அப்புற பியூர் களிச்சர்ல்லா தெரியுமா
ஆமா
அந்த அது அந்த விஷயம் எல்லா வந்துட்டு ஆக்சுவலா சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க இந்த வைன் ஃப்ரேஷன்
உம் அதாவது த
அஷ்வலா இது வந்துட்டு குக்கு மாரி ஒரு பிளாஸ்க் இருக்கும்ல வளைஞ்சு வளைஞ்சு
ஆமா
கோணிக்கல் பிளாஸ்க்கன்னு சொல்லுவாங்க அத ஆக்சுவலா ஸோ அதை வச்சுதா வந்துட்டு பர்ஸ்ட் ப்யூர் கல்ச்சர் மெத்தட் வந்துட்டு பண்ணாங்க
ஓகே மேம்
அவ்ளோ சீக்கிரம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு உள்ள போகாம இருக்கு அதுல பண்ணி ஸெராயல் பண்ணி வச்சு வச்சாங்கனா அதே நீங்க ஓபன் க இன்னேர் ல வச்சிக்கிங்கன்னா டக்குனு எல அரக்கனைஷம் அதுக்குள்ள பூந்துடு நம்ப பிரித் பன்ற ஒரு ஹர்ல கூட இவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு உங்க கையில எல்லா இடத்துலயுமே இருக்கு அஃப்கோர்ஸ் நீங்க அஸ் போட்டு வாஷ் பண்ணா கூட உங்க கையில அவ்வளவு ஜெம்ஸ் இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உடம்பு நம்ம உடம்பே நம்ம உடம்பே பாத்தீங்கன்னா ரொம்ப விஷம்
ஆமா
உம்
நார்மல் ஃப்ளோராருக் கு ஆக்சுவலா இந்த டிசன்ட்ரி எல்லாருது இல்லையா ஆ அது வந்துட்டு ஆக்ச்சுவலா என்ன ஆர்கானிசம்னால வருதுனா இ கோலைன் சொல்லுவாங்க ஈகோலைனா இஸ் சேஷ்யா கொளை
அதா அதா அதா மேம் கேள்விப்பட்ருக்க கேள்விப்பட்ருக்கே
ஆமா அது வந்துட்டு ஆக்சுவலா நம்ம பாடில இரு கு மின்ஸ் ஸ்டொமக்ல வந்துட்டு ப்ரசன்ட் ஆயிருக்கு அது எப்போ வந்துட்டு அ ரியாக்ட் ஆகுன்னா அது வந்துட்டு விகரஸ் டானு ஒரு ஸ்டேட் இருக்கு நம்ம எதாச்சு ஃபுட் அந்த மாரி வந்துட்டு எடுக்கும் போது அது வந்துட்டு மல்டிப்ளை ஆகும் அதே எடத்துல நறைய மல்டி ப்ளெ ஆகு அப்பதா டிசன்ட்ரி காஸ் காஸ் நடக் கு அண்ட் வாமிட்டிங்கு நடக்கு உம்
பரவால்ல மேம் நீங்க வந்து வருங்காலத்துல ஒரு சீஃப் டாக்டரா வந்திருப்பீங்க போல வந்துருவீங்க போல
கு ஆச தா இப்ப தா மூ மூணாவதியர் முடி க்க போறே முடிஞ்ச்சுனா சந்தோஷொ நல்லபடியா பாஸாயி வெளிய வன்ட்டா போது
செரி அப்ப நாங்க உங்க ட்ரைனிங்க்கு வரோ நீங்க எனக்கு ஊசி போட்ருங்க ஃப்ரீயா
ஊசி ஊசி வன்ட்டு போட மாட்டே‌ எடுப்பே
அதுக்குனு எனக்கு ஊசி ஊசி போடுடறக்கு மாட்டுக்கு போட்டற ஊசி ஏதோ போட்டுறதிங்க எனக்கு ஆஹ் இல்ல அதுக்கு இது போட்றாதீங்க பெருசா குத்திடாதீங்க
ஆஹா வாங்க வாங்க போடுவோம் எரும மாட்டுக்கு போடுற ஊசி எடுத்து உங்களுக்கு போடுறேன்
அதே ஊசி எடுத்து திருப்பி குத்திடுவேன் நானு
உஹம்
டைபாய்டு எதுனால வருதுன்னு தெரியுமா
தெரியாது மேம் இதெல்லாம் ஆக்சுவலா என் பிரண்டு மெடிக்கல் பீல்டல இருக்காங்க அவுங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆனா எனக் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நீங்களும் சொல்லுங்க கேப்போம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாப்போம் உம்
சால்மோன் எல்லாம் ஒரு ஆர்கானிசம் இருக்கு
ம்
சோ இந்த ஆர்கானிசம் வந்துட்டு எப்போ நமக்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும்னா இந்த நேத்து வச்ச சாப் பாடு அப்புறோ கொதிக்க வைக்காம தண்ணி எல்லாம் நீட்டா கழுவி பிடிக்காம அப்பில்லாம் இருக்கும்ல்ல சோ அந்த மாரி தண்ணி அப்புறோ வெசல்ஸ் வாஷ் பண்ணி பிளஸ் அத வந்து ஒழுங்கா வாஷ் பண்ணிருக்க மாட்டாங்க மே ஃபுட் பாட்டிகல்ஸ் வந்துட்டு அதுலயே ஸ்டிக் ஆய்டுக்கும் சில தெல்லாம் சோ இந்த மாரி திங்ஸ்னால சால்மன்னுலா வந்துட்டு அதுல வந்துட்டு ஒரு
ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவாங்க
ஆஹ் சோழ அந்த மாதிரி அப்ப அந்த பாக்டீரியா வந்துட்டு என்ன இருக்குனா அதுல உருவா இருக்கும் நமக்கு ஆக்சுவலா அது வந்துட்டு கண்ணால பாத்தா நமக்கு தெரியாது கரெக்டா
பாக்டீரியா நமக்கே தெரியும்மாம் அப்படின்னா அதாவது தெரியும் நீங்க அதாவது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்பீங்க ஓக்கேவா அந்த டிஃப பன் பாக்ஸ் வந்து ஒரு வீட்டுல மறந்து வச்சுட்டீங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழுவாம திறந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்ன இருக்கும்
அது என்ன தெரியுமா செரி ஓக்கே நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன் பேக் பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் இது மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்
எனக்கு தெரியாது மேம்
சோ அந்த மூணு நாள்ல வந்துட் டு அந்த டிஃபன் பாக்ஸ வச்சிட்டு போறது இருக்குல்ல அதுல இருந்து ஒரு பிளாக் கலர்ல ஒன்னு உருவாகுள்ள ப்ளூ பிளாக்கு ஒயிட்டு ஆஹ் திஸ் இஸ் கால் ஃபங்கை
உம்
விச் மீன்ஸ் இந்த வெங்காயம் இந்த வெங்காயத்து மேல கருப்பு கலரா ஒண்ணு உருவாகுமா
ஆமா
ஆஹ் அது ஃபங்கை பிரெட் வந்துட்டு ஒரு நாலு நாள் வந்துட்டு பன் பண்ணாம அப்படியே ஹேர்ல விட்டுட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பிளாக் கலர்ல உருவாகுமா அழுகுன தக்காளில உருவாகுமா
ஆஹ்
ஆஹ் இதெல்லாம் வந்துட்டு ஃபங்கை சம்மந்தப்பட்டது பாக்டீரியா வந்துட்டு
பாடி பார்ட்ஸ் எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணும்
பண்ணும் இந்த ஹ ப ஸ்மெல் கறையாது நான் சாப்பிறனால அது வண்டு தெரியாது ஆஹ என் இப்போ ஸ்வீட்ஸ் தீவாளிக்குல்லாம் நறையா ஸ்வீட்ஸ் வந்துருக்கும்
ஆமா ஆமா
ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருவீங்க
உம்
ஓகே வா வாங்கி வச்சதுக்கு அப்புற அஹ் ஒரு ஒன் வீக் நறையா இருக்கறனால சாப்பிட முடியாது ஒன் வீக் அப்டியே விட்டுருவோம் அதுல இருந்து ஒரு ஃபொங்கை உருவாகும் போ அந்த ஃபங்கையை வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க மேல இருக்க லைட்டா பிச்சு வீசிட்டு அடியில இருக்கதான் சாப்பிடுவாங்க
ஆ சங்காய பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பரவு பரவும்
ஆஹ் கரெக்ட் ஆனா இவுங்க என்ன பண்ணுவாங்க இல்லலைன்னா நெல்லிக்காய் இருக்கு நெல்லிக்காய் வந்துட்டு பாதி தானே ஆய்ருக்கு மீதி நல்லாதானே இருக்குன்னு கழுவி சாப்பிடுவாங்க
உம்
சோ அந்த மாரி பண்றனால உங்களுக்கு வந்துட்டு ஃபங்கை வந்துட்டு காசு ஆகும்
ஆஹ்
நம்ம வாடையில வந்துட்டு அது போனதுக்கு அப்புறம் இந்த படர் தாமரை எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஃபங்கஸ்தான்
ஓகே ஓகேமா
உம்ம்
இப்பதான் மாங்காய் சாப்ட்டேன்
மாங்கா அவஅவஇங்க பீவர்ல உக்காந்துட்டுருக்கான் உனக் மாங்காக் கேக்குது
இருங்க பாக்டீரியா அண்ட் இது ஒண்ணு என்ன வய்
இருங்க ஒரு ரெண்டே நிமிசம்பேசிட்டு கூப்பிறேன் இருங்க
ஆஹ் ஓகே சார் பாருங்க.
அஹ.